ஓகேடா ம் ஆமாடா கேக்குதுடா
ஆ சேரி
எனக்கு சும்மா தான்டா இருக்கே எதுவும் பண்ணல போர் அடிக்கிது
சேர் சேர் நா இப்பதா பிள்ளைய மாடிக் கூட்டிட்டு போயிட்டு வந்தே
ஓகேடா ஓகேடா காடன்ல நறைய செடியெல்லா வச்சுருக்கியா மாடில
ஆமா நெறைய செடிக இருக்கு மல்லி இருக்கு மல்லி, மாதுளை, கொய்யா அப்புறோ வாட்டர் மெலான் இருக்கு அப்றோ இந்த சு சுரக்காய் சுரக்காய் கொடி எனக் மாமியார் வந்து வெதைய போட்டு வ ச்சுர்க்காங்க அப்புறோ மஸ்க்குமெலன் கூட வளந்து காச்சிருக்கு
உண்மயாவா
ஆ உண்மயதா மஸ்க்குமெலன் காச்சு எனக்கு பையனா சாப்ட்டா வாட்டர் மெலானு காச்சு சாப்ட்டொ ஆனா குட்டியாதா காய்க்கு பெருசா வராது கடைல வாங்குற மாதிரி ரொம்ப குட்டி குட்டியா காச்சு நல்லாருக்கு ஆனா ஸ்வீட்டா இருந்தது சாப்புட்றதுக்கு வாட்ரு மெலன்லா
டேஸ்ட்டு வைஸ் நம்ம கடைலேந்து வாங்குறதுக்கு இதுக்கு எவ்வள டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு
கடைல வந்து நல்ல கலரா இருக்குல்ல இதுல வந்து அப்டி கலர் இல்ல டேஸ்ட்டு நல்லாவே இருந்தது நல்லா நேச்சுரல் ஸ்வீட்டா இருந்த மாரி இருந்துச்சு ரொம்ப ஸ்வீட்டா இல்லாம நார்மல் ஸ்வீட்டா இருந்துச்சு கலர்ஸ் ஃபுல்லால இல்ல ரொம்பவு ஒரு மாரி மங்குன கலர்ல தா இருந்தது வாட்ருமெலான்
ஓகே ஓகே ஆனா மெலான் எப்டி இருந்துச்சு?
மஸ்க்மெலானா?
ம்
அது வந்துட்டு அதுவு நல்லாதா இருந்தது குட்டியா நல்லா பழுத்து நல்ல ஸ்வீட்
ஸ்வீட்டு ஓகே அப்டியா ஓகே ஓகே நா இதெல்லா ட்ரை
மாதுளை மாதுளையு இருக்கு ஆனா அது துவர்க்கு ஸ்வீட்டா இருக்காது மாதுள ஆனா துவர்க்க தான செய்யு
ஆமமா மாதுள வந்து நா பாத்துருக்கே உள்ள ஒயிட்டா இருக்குமே நம்ம வாங் குறது கடைல அது ரெட் கலர்ல இருக்கு அத பிரஸ் பண்ணல ரெட் ஆ இது ஒயிட்டா இருக்கு இதுதா நாட்டு மாதுள பழோ சொல்லுவாங்கன் நெனக்கிறே அந்த ஒயிட்
ஆமா ஆமா அப்றொ சீதாப்பழோ அதுவு காச்சுருக்கு அதுவு நல்ல ஸ்வீட்டா இருந்துது பல்ப்பு
க கெ கெ கே
உங்க பாப்பா அள்றாங்க
ஆமா முழிச்டாங்க கரெக்டா கால் பண்ணப்பதா முழிப்பாங்க
ம் கே ஓகே
அப்புறோ நீங்க என்ன செடிலாம் வளத்துருக்கீங்க
எங்க வீட்டில வாட்டர் ஆப்பிள் இருக்கு ரம்புட்டான் இருக்கு அப்புறோ கொய்யாக்கா இருக்கு
ம்
அப்புறோ எலந்த காய் இருக்குல்ல எழந்தக்கார் கு அது கொஞ்சோ நம்ம கடேல எல்லா கடைக்கும்ல ஆப்பிள் எழுந்தியா கொஞ்சோ பெருசா இருக்குமே
அது அது இருக்கு அப்புறோ நாவல் பழ மரோ இருக்க ஆனா நாவல் பழ இன்னு காய்கல நெல்லி மர
ஆனா இப்ப சீசன் வந்துச்சே நாவல் பழம்
ஆ இல்ல காய்க்கல ஏன்னு தெர்ல ஒரு வேளை இயர்ஸ் ஆகும்ல்ல
ஆ அப்படியா இருக்கலாம் ஒன் டைம் கூட காய்ச்சது இல்லையா
ஆ இல்ல ஒன் டைம் நான் இது வந்து கா ஆ என்னது ஏ எழந்த பழம் அதுவும் வந்து காச்சிருக்கு நறைய வாட்டி ஆனா என்னன்னா கடைக்காது எல்லாமே அது குருவி வந்து கடிச்சிரும் கடிச்சிரு அந்த சின்ன குட்டியா அது இருக்கும் போதே அது கடிச்சிரும் அப்புறம் ஃப்ரூட்டா இருந்தாலும் டாப்ல மேல இருக்குல்ல நமக்கு தெரியாது அது எல்லாமே கடிச்சு சீடு கீழ விழும்பு ந்தா ஓ காய் இருக்கு அந்த மாதிரி நமக்கு தெரியும் ஏன்னா பெரிய மரமா இருக்கு சின்ன மரம்னா நமக்கு தெரியும் அதே மாரி நெல்லிக்கா அதுவும் சூப்பரா இருக்கும் வீட்டு நெல் வீ காட்டு நெல்லிக்கா வீட்டுல வளப்பாங்களே கடையிலல்லாம் கிடைக்கு ல்ல குண்டு குண்டா அந்த நெல்லிக்கா
ஆமா
அது ஆமாமா அது இருந்துச்சு அப்புறம் வேற என்ன இருக்கு பலா மரம்
ம் அது நறையா காய்குமே இப்ப சீசன்ல
ஆ இப்ப சீசன் என்ன இங்க வந்து எங்க ஊர்ல நறைய கிடைக்குமா எல்லாருக்குமே அதுக்கு மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் டுல் ல
இங்கல்லாம் அதுதான் தேடி தேடி போய் வாங்குறாங்க கடையில தெரியுமா
ஆனா இங்க யாருக்குமே இன்டரஸ்ட் இல்ல இங்க வந்து பலாக்காய் நினைக்கிறேன் பலா க் காய் நினைக்கிறேன் அவங்க வந்து சிப்ஸ் பண்ணுவாங்கல பலாக்கா சிப்ஸ் சே அதுக்காக வந்து ஒரு பலாக்கா வந்து டென் ருபீஸ் வச்சு வாங்கிட்டு போனாங்க
ஆங்
ம் எல்ல பெருசு பெருசாலும் இருந்தாலும் சரி சின்னதா இருந்தாலும் சரி பலா க்கா டென் ரூபிஸ்
நல்ல மாலிவா கிடக்குது இங்க எவ்ளோ போடுறாங்க தெரியுமா ஒரு பழம் கால் கிலோ ஐம்பது ரூபா கால் கிலோ ஐம்பது ரூபான்னு சொல்லி எட போட்டு அந்த பழோ எவ்வளோவோ அவ்ளோதுக்குல வாங்கிட்டுருவாங்க காலுக்குெல்லா ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டிருப்பாங்க
ஓகே ஓகே ஆனா இங்க வந்து சிப்ஸ் சிப்ஸக்காக வாங்கிட்டு போனாங்க
ம்
இங்க வந்து யா எல்லா வீட்லயுமே இருக்குமா எல்லா வீட்டுமே ஒண்ணு ரெண்டு பலாமரம் இருக்கு யாருமே பெருசா சாப்பிட டெய்லி சாப்பிட முடியுமா பலாப்பழோ
இல்ல
அப் அது இருக்கு வேற எது
ம்
இப்டி நறைய அப்புறோ இது தெரியுமா உனக்கு ஆ அந்த பழத்துக்கு பேரு எனக்கு சொல்ல தெரில பெருசா இருக்கு ஓரஞ்ச் ஸ்டைல்லல பெருசா இருக்கு கட் பண்ணா உள்ள பிங்க் கலர்ல இருக்குமே
ம் என்ன பழோ
பாம்ப்லி மாஸ் பமில்லோ அப்டின்னு சொல்லுவாங்க பெருசா ஆ ஒரு கேட்டகரி ந என்ன ஒன்னுக்கு அப்புறோ இமேஜ் ஷேர் பண்றே நீ பாத்துக்கோ அது ஆனா உள்ள ஆனா பெருசா பெருசா இருக்கு பெருசா இருக்கு கட் பண்ணல உள்ள வந்து அது ஆனா நா ர பாத்ததில்ல மார்க்கெட்ல எல்லா பெருசா பாத்ததில ஃபுல் உள்ள வந்து பிங்க் கலர்ல இருக்கு ஆனா நல்லா புளிக்கு நா சாப்ட மாட்டே எனக்கு பிடிக்காது ரொம்ப புளிப்பெல்லா சாப்பிட மாட்டே பட் அது சும்மா ஸ்டைல்க்கு வீட்ல காச்சு தொங்கு பல்ப் மாதிரி டூம் மாத்ரி கிறிஸ்மஸ்க்கு போடுவாங்கல்ல டூம் அந்த டூம் மாதிரி தொங்கிட்டு இருக்கு மரத்துல
ம் ஓகே ஓகே
அப்ற லெமன் ட்ரீ வச்சிருந்தோ லெமன் ட்ரீ காய்கவே இல்ல இன்னு காய்கவே இல்ல லெமன் ட்ரீ
ஆ ஆனா அது ஆறு மாச தான சொல்லுவாங்க லெமன் ட்ரீல்லா
லமன்ட்ரி தெர்லடா அது காய்க்கல பெருசா நிக்குது ஆனா காய் வைக்கல அது ஏன் தெர்ல ஏதாது இருக்கு ரீசன் இருக்கு அதுக்கப்றோ ஆ லெமன் ட்ரீ அப்றோ என்னட்ரி எதோ சொல்ல வந்தே மறந்துட்டெ ஆ அப்ற இது நம்ம பிரியாணிக்கு எல்லா போடுவுல கிராம்பு
ஆமா
அந்த மரோ இருந்துச்சு ஒருகா காய்ச்சிச்சு அ காயெல்லா விட்டுச்சு ஆனா வந்து அத என்ன பண்ணணு னு தெரியாதுல்ல அப்டியே மரத்துல இருந்து அப்டியே போயிடுச்சு ஒரெ ஒரு க்க காய்ச்சிச்சு அது அதுவு வ ஒரு ஃபை ஆர் சிக்ஸ் இருக்கு காய் தா இருக் இருக்கு பட் நம்ம என்ன பண்ணணு தெரியாது அது அப்டியே மரத்துல இருந்துச்சு அழகு அக்கா பாத்துட்டு மரத்திலெ பாத்து அழகு பாத்துட்டு அது அப்டியே போயிடுச்சு என்ன ஆச்சுன்னு தெர்ல அது ஏதோ நா அப்ற தா யூடுப் ஆ அதுக்கப்றம் தா யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது அது ஃப்ளவ அது வந்து பட் மாதிரி வரும் போல இருக்கு அது ஃப்ளவரிங் கப்பும் பிஃபோர் வந்து நம்ம அது கட் பண்ணிர்ணு நினைக்றெ அத எடுத்து க பறிச்சு காய வைக்கணுனு நினைக்கிறே நா அதுக்கப்றமந்தா அதெல்லா அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணே
அப்ப உங்க வீட்ல எல்லா வில அதிகமான மரங்கள் பழங்கள் எல்லாமே
ஏ அப்புறோ அப்புற ஒண்ணு இருக்கே மிராக்கிள் ஃப்ரூட்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு சின்ன பாத்தது இல்லையா மிராக்கிள் ஃப்ரூட் அது என்ன சொல்லுவாங்க தெரியுமா அந்த ஃப்ரூட்ட சாப்ட்டுட்டு நீ புளிப்பு சாப்ட்டேன்னா அது இனிக்குமா நா ட்ரை பண்ணதில்ல எங்கிட்ட பறிச்சு குடுத்தாங்க அ இது ஒரு ஃப்ரூட் அப்டின்டு குடுத்தாங்க ஆக்சுவலா அது என்ன மிராக்கல் ஃப்ரூட்டுன்னே தெரியாது நா பழத்த சாப்ட்டே டிஃப்ரெண்டா இரு அதுன்ன பழ எப்டி இருக்குனா சின்ன ஒரு என்ன சொல்றது து சின்னதா குட்டிய தா இருக்கு நீளமா குட் டியா இருக்கு நா சாப்ட்டே அதுக்குள்ளாடி ஒரு சீடு குட்டி சீடு இருக்கு எல்லா சாப்ட்டாச்சு சீட சாப்ட கூடாது சாப்ட்டாச்சு ஆனா எனக்கு தெரியாது அது மிராக்கல் ஃப்ரூட்ன்னு அப்றம்தா சர்ச் பண்ணும் போது அதுக்கு மிராக்கல் ஃப்ரூட்னு அதுக்கப்புற நல்லா பாக்குறே காய் இருக்கு அ வரும்போது நம்ம பாக்கணு அப்டின்டு சாப்ட்டு பாத்துட்டு டேஸ்ட் பண்ணி பாக்கனு அப்டின்ட்டு பட் எனக்கு அது இன்னு கிடைக்கல ஆனா அது வந்து பூவெல்லா வச்சு காய்குது ஆனா ஏன் கண்ணுல மட்டு அது பட மாட்டிங்குது நா எப்போதா ரேரா எங்க வீட்டுக்கு அங்க போகும்போது நா பாப்பே ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதாடா
கேக்குதா அக்கா சொல்லுங்க எல்லா மரமு வச்சிருக்கீங்க அப்பனா
ம் அப்புற என்ன எதோ ஒண்ணு கோல்டன் எதோ வச்சிருந்தாங்கடா அது என்ன ஃப்ரூட்டுன் தெர்ல நா இது பாத்ததே இல்ல கோல்டன் அதோட பிக்சர் வந்து அந்த அச் இப்ப நர்சரிலலா என்ன பண்றாங்கன்னா டிஃபரண்டான பிளான்டுனா அதோட பிக்சர்ஸ் எல்லா போட்டு அதோட நேம் குடுத்துருப்பாங்கல்ல அந்த மாரி பாத்தே அதோட நேம் எதோ ஒரு கோல்டன் எதோ போட்டிருந்தாங்க லைக் அந்த ஃப்ரூட் பாக்கம் போது லைக் மங்குஸ்தான் இருக்குல்ல அந்த டைப்ல இருந்தது இமேஜ் ஆனா அது குட் ட்டி மரமா இருக்கு அத என்ன ஃப்ரூட்ன்னு தெரியாது எனக்கு டேஸ்ட் ப பாத்தது இல்ல காய் இன்னு வைக்கல அது எதோ டிஃப்ரெண்டா ஒண்ணு புதுசா நா பாத்திருக்கே அப்புற இன்னொன்னு நி்க்கு பீனட் ஃப்ரூட்டு எனக்கு புடிக்கவே செய்யாது அந்த ஃப்ரூட்
பீனட் டேஸ்ட்ல வருமா
ஆ அது வந்து ரெட் கலர்ல இருக்கு உள்ள ஒரு சீடு இருக்கு நார்மலா எல்லா ஃப்ரூட்டு மாதிரி தா ஆனா அது சாப்ட்டா வந்து பீனட் டேஸ்ட்டு குடுக்கு பீனட் பட்டர் ஃப்ரூட் அப்படின்பாங்க அந்த டேஸ்ட்ல இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு அந்த ஒன்டே நா வந்து கடிச்சு பாத்தே எனக்கு பிடிக்கல சோ அதோட அது வந்து எங்க வீட்ல நிக்கு கொத்து கொத்து கொத்து கொத்து கொத்து கொத்தா ஆனா அது வந்து மெடிசினலா அப்டின்னு சொன்னாங்க எனக்கு தெரியல கன்ஃபர்மா தெரியல சுகர் பேஷன்ட் வந்து அத சாப்பிடுவாங்கலா அது சுகருக்கு நல்லது அப்படின்ட்டு எப்டி தெரியுன்னா ஏ அண்ணி வந்து ஸ்கூல் போயி்ட்டு வர வழில நமக்கு சும்மா ஏதா பாத்தாச்சுன்னா கை இருக்காது அப்டியே பறிப்போ இல்ல அப்டி பறிக்கும்போது ஒருத்தங்க சொன்னாங்களா அத பறிச்சு வேஸ்ட் பண்ணாதீங்க அது வந்து இப்டி மெடிஸ் னலுக்காக விட்டு இருக்கது அப்படின்ட்டு அப்பதா அவங்கதா என்ட்டவந்து சொன்னாங்க அது மெடிக்சனல் வேல்யூ உள்ளதா நம்ம வீட்ல காச்சு காச்சி வேஸ்ட்டா போகுது அப்டின்ட்டு ரெண்டு செடி நிக்குது அத வச்சு நா தொடவே மாட்டே எங்க ஆண்ட்டி சொல்லும் பறிச்சு அதுல ரெண்டு சாப்பிட கூடாதானு எனக்கு புடிக்காதே நா எதுக்கு சாப்டணு
ஆமா பிடிச்சாதா நம்ம சாப்ட்ருபோமே பர்ச்சு
ஆமா அதா வேற ஸ்டார் ஃப்ரூட் ஸ்டார் ஃப்ரூட் நறையா நிக்கு
ஸ்டார் ஃப்ரூட்னா அந்த க்ரீன் கலர்ல இருக்குமே அதுவா
ஸ்டார் ஷேப்ல இருக்குல்லடா
ஸ்டார் ஷேப்லதா க்ரீன் கலர்ல பாத்துருக்கேன் டாய்ஸ்ல எல்லா பாத்திருக்கே
அ அதுதா அதேதா அதுதா அதுதா ஸ்டார் ப்ரூட்டு ஆனா அது சூப்பரா இருக்கு அது வந்து நா கொற சொல்ல மாட்டே அது வந்து பழுத்தடிச்சுன்னு வையே ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு காயா சாப்பிட்டனா ஒரு மாதிரி புளிச்சுட்டு ஒரு டைப் புளிச்ச டேஸ்ட் குடுக்கு கொஞ்சோ ஒரு எல்லோ கொடுத்து ஆரஞ்ச் குடுக்கு அந்த டைம் சாப்பிட்டேன்னா செம டேஸ்ட்டா இருக்கு அ ரொம்ப ஜூஸ் சியா ஆனா அது நல்லா வந்து விட்டமின் சி அதெல்லா உண்டு அது கே அது எதோ மெடிஷ்னல் எதோ உண்டுன்னு நெனக்கற நெறய பேர் விரும்பி சாப்டுவாங்க அப்றோ இன்னோண்ணு உண்டு பிம்பிலியா புளிச்சிக்கானு சொல்லுவாங்க அது எனக்கு புடிக்கவே செய்யாது
ஓகே ஓகே
டிஃப்ரண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு பட் என்ன சொல்றது எதோ சொல்வாங்கல்ல வீட்லருத என் என்னை வீட்ல இருக்கவ்ங்களுக்கு அதோட மதிப்பு தெரியாதுன் சொல்வாங்கல்ல
ஆமா அதோட அருமவே தெரியாது இல்லாதவ்ங்ளுக் தா அது தேட தோணு இப்ப நா உதவி வீட்டுக் வந்தன்னச்சுக்கோங்ளே நா எல்லா ஃப்ரூட்லயு எனக் டேஸ்டு பாக்ணுகா தா ஃபர்ஸ்ட் வச்சு குடுங்கங்கன் கேப்ப பழு்த்ருக்றது எல்லாத்தையுமே
ம் அதே மாரி டேபுள் ஆரஞ்ச் உண்டுல்ல
அதுவு தெரியாது எனக் ஆரஞ்சுல ஒண்ணு பேபி ஆரேஞ் தா தெரியு
ஏ ஆரேஞ்ச் இதேதா ஆ ஆரேஞ் பாத்ருக்கேல அதே தா